ஓ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கே ஒனக்கு ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி நா கால் பண்ணிருந்தே நீ எடுக்கவே இல்ல எங்க போயிருந்த
சேரி சேரி ஆ நா கொஞ்ச இப்பதா லீவ் முடிஞ்சிச்சா நா கொஞ்சோ வெளியில இருந்தே ஊருக்கு போயிட்டு இப்ப தா வந்தோ கொஞ்சோ அ ரிலேட்டிவ்லா இருந்தாங்க அதனால எடுக்க முல்ல
ஓகே ஓகே ஆமா இப்பதா லீவு முடிஞ்சு நம்ம ஸ்கூலுக்குல்லா போறோ ஆனா லீவ் ஜாலியா இருந்துச்சுல்ல லீவ்ல எப்போ ஒரு தேட்டி டேஸ் லீவ் கடச்சிது எங்கங்க நீ என்னென்ன பண்ண தேட்டி டேஸ் லீவ்ல எங்கேயாது போனியா என்ன பண்ண
ஆ இன்னு கொஞ்சோ லீவ் வுட்ருந்தா நல்லா இருந்துருக்கு ஆ இன்னு கொஞ்ச நாளு ஒரு கொஞ்ச எஸ்டா கொஞ்ச நாள் விட்டுருந்தா நல்லா இருந்துக்கு போனே அ இங்க பக்கத்துல பாட்டி ஊர் இருந்துச்சு அங்க போனே அங்க கொஞ்ச நாள் இருந்தே பாட்டி தாத்தா இருந்தாங்க அங்க சித்தி சித்தப்பா அவுங்க வீட்லேந்தா எல்லாரு வந்துருந்தாங்ளா இப்போ நானு சித்தி பசங்க பெரிமா பசங்க எல்லாருமே சேந்து வெளாயாண்டோ எல்லாருமே போயிருவோ எப்போமே அ லீவ் வுட்ட ஒடனே போயிருவோ எல்லாரு சேந்து போயிவோ அங்க இருந்து கொஞ்ச நேர விளான் னு வர்ஷத்துக்கு ஒரு தடவ போவோ இல்ல ஹா ஹோட்டேலி லீவு அந்த மாரி வந்தா போவோ ப்புறோ வெளியல எல்லாரு சேந்து போனோ ஆ இங்க கொடைக்கானல் அந்த மாரி போயிட்டு வந்தோ ஒரு நாள் டூர் மாரி போயிட்டு வந்தோ ஒரு ரெண்டு மூண் நாள் போயி ட்டோனோ அப்றோ
இவ்ளோ வெயில் அதிகமா இருக்கே சரி வெயிலா இருக்குல்ல இப்பல்லா வெயிலே தாங்க முடியில இந்த வெயில்ல எப்டி வெள்லலா போயிட்டு வந்துர்ருக்கோ நம்ம னா
கொஞ்ச நாள் தானே ஒரு ரெண்டு மூண் நாள் போன வெளில அப்றோ அங்கேயேதா பாட்டி வீட்டுலதா இருந்தோ எல்லாரு வந்துருக்கனால அப்டியே நல்லா போயிட்டு ஜாலியா நீ அந்த மாரி எங்கியு ஊர் போனியா
நா இந்த டைம் பாட்டி வீட்லேருந்து மாமா பசங்கல்லா வந்துருந்திருந்தாங்க அது ஒரு பத்து நாளைக்கி அவுங்க கூடேயே வீட்டுல விளாண்டுட்டு கிரிக்கெட் விளாட போனோ கிரிக் கிரிக்கெட் விளாண்ட்டு அ சோ அப்டியே ஒரு பத்து நாள் விளாண்டுகிட்டே போயிருச்சு வீட்டுக்குள்ளேயே நெக்ஸ்ட் ஒரு டேஸ் வெள்ல டூர் போலானு சொல்ட்டு அப்பா அம்மா கூட டூர் போனோ பக்கத்துல பெங்களூர் சைட்ல அ மைசூருக்கு போனோ அங்க பேலஸ் இருந்துச்சா செரி அந்த பேலஸ பாக்கல அழச்சிட்டு போறே அப்டின்னு அப்பா இந்த தடவ அழச்சிட்டு போனாங்க நல்லா இருந்துச்சு அந்த பேஸ்ல்லா சுத்தி பாத் தோ பக்கத்துல ஒரு ஜு இருந்துச்சு சோ அங்க சுத்தி பாத்துட்டு மேங்களூர்ல ரூம் போட்டு கொஞ்சோ தங்கிட்டு ஒரு பைவ் டேஸ் அப்டே ஜாலியா போச்சு அதுக்கப்றோ நமக்கு க்கு வந்து அசைன்மென்ஸ்லா வேர குடுத்துருந்தாங்க ஸ்கூல்லேந்து சோ அத முடி க்கவே ஒரு வாரத்துக்கு மேல ஆயிருச்சு அத எழுது எழுதுன்னு எழுதி ட்ருந்த நீங்க என்ன பண்ணீங்க அஸ்ன்மெண்ட்ஸ்லா எழுதுனியா
ஆமா குடுத்தாங்களே அசைன்மென்ட்டல்லா கொஸ்சின் பேப்பர்ல்லா அப்டியே எழுதிட்டு வர சொல்றாங்ளே அது ஒரு லாஸ்ட்டு ரெண்டு நாள்லதா உக்காந்து எழுதுனே வேக வேகமா ஐயோ கேபாங்களே அப்டின்ட்டு அ எல்லாருமே அவங்களு எழுதுனாங்க நானு எழுதுனே அ எழுதிட்டு இப்ப தா வந்தோ சோ ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடிதா வந்தோ லீவ்வு ஃபுல்லா அங்கதா இருந்தோ இப்ப தா வந்தோ அங்கியுமே ம் ஆமா அங்க அங்க கிளாஸ் வச்சிருந்தாங்க சும்மா கம்ப்யூட்டர் கிளாஸ் அந்த மாரி வச்சுருந்தாங்க அங்க போயிருந்தோ அ ஒரு ஒரு மண் நேரோ டெய்லி போயிட்டு வந்தோ நீ அந்த மாரி எதுவு கிளாஸ் போனியா
நா வந்து இந்த தடவ ஆரி ஒர்க் கிளாஸ் போலா சும்மா நம்ம கம் துட கிள்ஸு ஆமா அப்டிதானே வர்ஷோ வர்ஷோ வீட்ல இருந்து அனுப்புறாங்கன்ட்டு இந்த தடவ நா சொல்லிட்டு ஆரி ஒர்க் போறே அப்டின்னு சொல்ட்டு ஆரி ஒர்க் கத்துக்கலான்னு அது மந்த்து புல்லா ஜாயின் பண்ணே சும்மா கொஞ்ச நேரோ ஒரு நீ சொல்ற மாரிதா ஒன் ஆர் ஒன் ஆர் போயிட்டு வந்தே அது நல்லா இருந்துச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு கிளாஸு அவுங்களே வந்து துணி கிணி எல்லா குடுத்துட்டாங்க மெட்டீரியல் எல்லா குடுத்துட் டாங்க சோ அதுனல்லா ஜாலியா இருந்துச்சு ஓரளவுக்கு கத்துக்கிட்டே நா கூட ஒரு ஓன் பிளவுஸ்லா நா ஆரி பண்ணே ஒனக்கு ஏதாவது வேணுன்னா சொல்லு நா ஒனக்கு நா ப்ரீயாவே
ஆ சொல்றே ஆ சொல்றே ஆ சேரி சொல்றே எனக்கு சொல்லி குடு நானு ஆ கத்துக்குறே
கண்டிப்பா நீ வீட்டுக்கு வா நா ஒனக் சொல்லி தரே நீ இ இது ட பிரான்சு டைலரிங் ஒனக்கு தெரியுமா ஒனக்கு தைக்க தெரியுமா
ஆ அ கொஞ்சோ கொஞ்சோ தப்பே கொஞ்ச கொஞ்ச தப்பே ஆ ப்ளொஸ் தப்பே அதனால ஈஸியா இருக்கு நெனைக்கிறே டெய்லரிங் தெரியதுனால ஆரி ஒர்க் கொஞ்சோ ஈஸியா இருக்கு நெனைக்கிறேல
ஆமா கண்டிப்பா ஏனா எனக்கு வந்து டைலரிங் தெரியாது நா வந்து தச்சு குடுத்தனா அப்போ நம்ம ஒரு டீலிங் வச்சுக்கலா நா வந்து ஆரி ஒர்க்கு பண்றே நீ அத வந் தச்சு தச்சு குடு
ம் ஆமா அந்த மாரி நம்மளே பண்ணிக்கலா யாராச்சு கேட்டா நீ ஆரி ஒர்க் போட்டு குடு நா வந்து தச்சு குடுத்தர்றே
கண்டிப்பா நம்ம அது வேணா ஒரு பிஸ்னஸா வேணா ஸ்டார்ட் பண்ணிர்லா நல்ல ஐடியாவா இருக்கு இப்பதா நா வந்து கத் கத்துக்கிட்டே எனக்கு ஓரளவுக்குல்லா தெரியு நா நெறைய டிசைன்ஸ் இப்ப அதா இப்ப லீவ் முடிஞ்சதலேந்து இப்ப கொஞ்சோ கொஞ்சமா நானும் பண்ண ஆரமிச்ட்டே அக்காக்கு ரெண்டு பிளவுஸ் பண்ணி் குடுத்தே நல்லாருக்குன்னாங்க அதனால சிம்ப்பிள் டிசைன்ஸ்லாம் பண்ணிட்ருக்கே இப்ப நீயு நா ஒனக் சொல்லி தரேம் பேசிக் நீ வ ஒனக் ஒத் கத்து குடுத்தா நீ பிக்கப் பண்ணிட்ட நம்ம சேந்து வேணா பண்லா
ஆ சேரி ஆ நே எப் ஆமா நம்மளுக்கு எதா டெய்லி கொஞ்சோ கொஞ்சோ டைம் கெடைக்குல்ல அதுல வந்து எல்லா படிச்ட்டோனா அதுல நம்ம கொஞ்சோ ஒரு டெய்லி ஒரு அர மண் நேரோ வாச் அ கொஞ்ச நேரோ சொல்லிக்குடு நா அதப் போட்டு பாக்றே அ டெய்லி டெய்லி கொஞ்ச கொஞ்சமா கத்துகுறே
கண்டிப்பா கண்டிப்பா நாப் அடுத்து வந்து தாத்தா வீட்டுகு போயிருந்தே ஒரு ஒரு டூ டேஸ்கு போனே அங்க வந்து அவுங்க கிராமத்து சைடா சோ அவுங்க விவசாய நெலலா வெச்சிருந்தாங்க சோ அவுங்க வீட்ல அ நல்லா விவசாய நெலலா இருக்குமா அவங்கிட்ட வந்து ஏதாவது வேல செய்யறேன் சொல்லி அவங்கிட்ட கேட்டு அதெல்லா பண்ணிட்டு இருந்தோனா ஏங்க ஏ தம்பி எல்லாரு போய் பண்ணிட்டு இருந்தோ அது ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு அங்க போயிருந்தப்ப அங்க அவுங்க பாட்டி சமச்சு குடுக்குற அந்த ஃபுட்டுமே ஒரு தனி டேஸ்டா இருந்துச்சு அங்க இருக்குற தண்ணியாலயா இல்ல பாட்டி சமச்சு குடுக்கறதாலயா என்னன் தெரில நம்ம வீட்டுல சாப்பட்றதுக்கு நம்ம அங்க கிராமத்துல அந்த பாட்டி கையால சாப் சாப்பறதுக்குமே நல்ல ஒரு ஆ டேஸ்ட் தெரிஞ்சுது நீ அந்த மாரி சாப்ட்டு இருக்கியா கிராமத்து சைட்ல
ஆமா ஆமா அவுங்க வந்து பழைய காலத்ல உள்ள மாரி வெப்பாங்களே அரச்சுலா வெப்பாங்கே ஆனா எ அம்மிலல்லா அரச்சு வெப்பாங்கே ஆனா இந்த சைடு அப்டி வெக்க மாட்டாங்களே நம்ம வீட்லலா அப்டி வெக்க மாட்டாங்க டேஸ்ட்டுமே அவங்க வெக்கிறது
மம்மா மிக்சில அடிச்சி அடிச்சி நம்ம வீட்ல செஞ்சிருவாங்க அது அந்தளவுக் டேஸ்ட்டு இர் அவுங்க அம்மில ஆட்டி எல்லா அரச்சுரச்சி அவுங்க செய்றதால அது டேஸ்ட்டுமே வந்து சூப்பராதா இருக்கு
ஆமா அ அங்க வெச்சு ஆப்றோ வ்ளாண்டோ எல்லாருமே சேந்து அ சின்னதா ஆமா சின்ன அ சும்மா நொண்டி விளாட்றது இல்லனா அந்த செப்பு சாமா வெச்சு விளாடுவாங்கல்ல அந்த மாரி விளாண்டோ இல்ல இ நெறைய பார்க் அந்த மாரிப் போனோ சாந்திரலா அங்கம் அங்கப் போய் விளாடுவோ எல்லாரு சேந்து ஆமா பக்கத்துலே இருக்கு அங்க போய் விளாண்டோ நீ அந்த மாரி எதாச்சு விளாண்ட்ருக்கியா
ஆ நாங்க வந்து அ கேர்ள்சா இருந்தாலுமே சும்மா கிரிக்கெட் விளால்லா அப்டிட்டு பசங்ளு இருக்காங்ளா மாமா பசங்ளு வந்துருந்தாங்ளா சோ அந்தப் பசங்க கூட கிரிக்கெட்லா விளாண்டுட்ருந்தோ எல்லாம் கேட்டா என்னப் பொண்ணுங்கல்லா விளாண்டுட்ருக்கீங்க கிரிக்கெட்டு அப்டினு சும்மா என்னா லீவ்ல விளாட்றதுதானே அப்டின்ட்டு கொஞ்ச நேரோ அது விளாண்டுட்ருந்தோ ஆனா இந்த வெயிலுக்கு வெளியப் போய் விளாண்டு விளாண்டு ஃபுல்லாக் கருத்து போயிட் ட்டு வீட்ல எல்லாத் திட்றாங்க இல்ல
அது கொஞ்ச நாள்ல கலர் வந்த்துரு இருந்தாலுவ் இப்ப விளாண்டாதான விளாட முடியு இந்த ஒரு மாசந்தா நம்ம எப்டி விளாடப் போறோ அடுத்து ஹோம் ஒர்க் குடுத்துருவாங்க விளாட முடியாது இல்லாட்டின்னா கோட் டேலீ லீவு தான் அது ஒரு பத்து நாள் தான் விடுவாங்க ஆ இந்த ஒரு மாசம் லீவ்ல தானா நல்லா விளையாட முடியும்
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி நீ இப்ப கிளாஸ்ல்லாம் போனன்னு சொன்னல கம்ப்யூட்டர் கிளாஸ் போனேன்னு சொன்னல என்ன அத எது ரிலேட்டடா போன நா வந்து ஆல்ரெடி போன வருஷம் டாலி கிளாஸ் போனேன் நல்லா அந்த அக்கௌண்ட்ஸ் நமக்கு நல்லா கொஞ்சம் புரியற மாரி இருந்துச்சு டாலி கிளாஸ் போன அதுக்கப்பறம் இப்ப அது மறந்துச்சு சி நா மறுபடியும் அத ரிவைன் பண்ணாம அப்டி விட்டதால மறந்துருச்சு நீ என்ன கிளாஸ் போன உனக்கு என்ன புரிஞ்சிது
நா வந்து கோடிங் போனே பேசிக் கோடிங் சொல்லி குடுத்தாங்க அ டெய்லி ஒரு மண்நேரம் அவங்க ப சொந்தக்கார பசங்க எல்லாமே சேந்து போனோம் சேரி ஏதாச்சும் ஒரு மண்நேரம் தான ஏதாச்சும் கத்துக்கலால அப்டின்னு சொல்லி ட்டு கோடிங் சொல்லி குடுத்தாங்க பேசிக்ஸ் எல்லாருக்கும் சொல்லி குடுத்தாங்க ஆ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நீயும் நா உனக்கு கோடிங் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் டைம் நம்மளும் போலாமேரி இருந்தா சேர்ந்தே போலாம்
உனக்கு புரிஞ்சுதா கோடிங் உனக்
ஆ ஆ ஈஸியாதா சொல்லி் குடுத்தாங்க நம்ம கத்துக்கலா பேசிக்ஸ் தெரிஞ்சு அவுங்கள் சொல்றதக் கேட் நல்லாவே சொல்லித் தராங்கே புரியிற மாரியே சொல்லித் தராங்க ஈஸியாக் கத்துக்கலா நம்மளுமே ஓ
ஓகே கண்டிப்பா போலா அதே மாரி கம்ப்யூட்டர் கிளாஸ் நெறைய ஜாயின் பண்ணனு நெறைய அந்த எக்ஸல்ல அந்த வேர்ட்லயே நெறைய ஃபிச்சர்ஸ் இருக்குல்ல சோ அதுக்லானா நம்ம கிளாஸ் போணுன்னே அவசியோ இல்லப் போல நம்ம உக்காந்து இந்த யூடியூப் பாத்து அதுலியே எல்லா சொல்லித் தருவாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு என்ன ஏது அப்டினு அதப் பாத்து நம்ம கத்துகிட்டாலே நம்ம கத் கத்துக்கலாம் ஆனா நம்ம வந்து வீட்ல கத்துக்கணும்னா கொஞ்சம் அசால்ட்டா விட்டுறோம் கிளாஸ் போனாதான் ஒழுங்கா அந்த ஒரு மண்நேரம் போய் உட்காந்தா ஆமா சொல்லுங்க
அவங்க வந்து அ சொல்லி குடுத்தாங்க நீங்க சொல்லி குடுத்தாங்கன்னா நாளைக்கு வந்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லன்னா டெஸ்ட்டோ ஏதோ வைப்பாங்க நாம வந்து அ தெரியாதே நம்ம சும்மா கத் கத்துப்போம் அவங்க டெஸ்ட் வச்சா கொஞ்ச ந அதுக்கு அதுக்கு பயந்தே நம்ம படிப்போம்ல எப்டியாச்சும் படிச்சணும் அப்டின்ட்டு
கண்டிப்பா இப்ப நம்ம வீட்ல இருந்தோம்னா கொஞ்ச நேரௌ அத உக்காந்து படிப்போம் அப்பறோ அப்டியே வேற ஏதாவது நம்ம டைவர்ட் ஆயி யாராவது கூப்பிடுறாங்க இல்ல சாப்பிடணும் அது இதுனு எந்திரச்சு போயிருவோம் அடுத் அடுத்த நாலு அவ்ளோதாதான் அத அலுப்பு பட்டுக்கிட்டு எடுக்க மாட்டோம் அதுவே கிளாஸ்ல அவங்க கொஸ்டின் கேப்பாங்க இல்ல ஹோம் ஒர்க்ஸ் மாரி ஏதாவது குடுப்பாங்க சோ அதனாலயாவது நம்ம ஒழுங்கா அத படிப் ப்போம் அதனால நம்ம நெக்ஸ்ட் இயர் ஏதாவது கிளாஸுக்கு கண்டிப்பா நம்ம போவோம் நெக்ஸ்ட் இயர் எதாவது நியூ இப்ப கூடோ பு இப்பலாம் இப்ப கொஞ்சம் இது போவட்டும் இப்ப வேனா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி இருக்கு கொஞ்ச நாள் போகட்டும் ஏதாவது கிளாஸ் வந்து பண்ணிக்கலாம் என்ன சொல்ற
கொஞ்ச நேரம் ஒரு மண்நேரம் போனா கூட நம்ம நிறைய கத்துக்கலாம் கம்ப்யூட்டர் ஓ அது டி எல்லாமே ஏதாச்சும் கத்துக்கலா
கண்டிப்பா சேரி ஓகே நம்ம ஸ்கூல்ல பேசுவோமா மத்ததெல்லாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு வா பேசலாம்
ஆ நாளைக்கு பேசலாம் ஓகே ஓகே பாய் ஆ பாய்